ஹலோ
ஆ சொல்லுங் சிஸ்டர்
என்ன சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ நல்லாருக்கோ இப்ப வந்து நம்ம பெ உங்களோட முன்னேற்றத்த பத்தி பேஸ்லா செரியா
ஹா செரிங்க சிஸ்டர்
நீங்க நா கே நீங்க நா நானும் பேஸ்றே நீங்களு பேசுங்க ஓகேவா உங்ளுக் தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க நா எனக் தெரிஞ்ச சொல் பொம்பொளைக ப்போ நம்மொ வந்து பெண்கள் வந்து நம்ப வந்து இப்ப என்ன பண்றோம் வீட்லா வீட்டு வேலய பாத்துட்டு சும்மா இருக்குறோ நம்ம இப்டி இருக்கோ வெளிய வெளிய உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க
பல இது பிஸ்னஸ் பண்றாங்க வீட்லயெ ம்
பண்றாங்க எல்லா பெண்கள்டயிமே வந் து ஹார்ட் வர்க் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணு செரியா ஹா நம்ம வீட்க்கூனாலும் ஹார்ட் வர்க் பண்ணோ நம்ம வீட்ல என்ன பண்றோ ஹார்ட் வர்க் போட்டுதே பசங்கள்லருந்து வீட்ல வீட்ல எல்லாத்துக்மே நம்ம கவனிக்கிறோ பெரியவங்ளர்ந்து சின்னவ் அவ்வளதையும் நம்மள்தா கவனிக்கிறோம் செரியா வீட்டெயும் பாத்துகிட்டு பசங்களயும் பாத்துட்டு எல்லாத்தெயும் பாத்துட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணமுடியும் நம் சிச்சுவேஷன் அப் அப்படி அமைஞ்சிருச்சு அது உனக்கும் நமக்கும் ஹார்ட்வேர் போட்டாதேனே வரும் செய்ய முடியும் செய் ஒரு அதனால உடம்பு சரியில்லேன்னு படுத்தா கூட நம்ம நாளே பண்ணலே நை ஏன் இன்னைக்கு ஏன் இது பண்ணலே இன்னைக்கு ஏன் இது பண்ணலேன்னு நம்மள கேள்வி கேக்குறாங்க அப்படிதான் நம்ம இருக்கோம் ஆனா வெளி உள்ள
உஹம்
வெளிய உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க
வீட்டு வேலையும் பாத்துருக்காங்க உம்
ஆஹ் வீட்டுல காலையில எந்திரிக்கிறது சமைக்கிறது சாப்படுறது
உம்
ஹெல்தியா சாப்புறது ஆபீஸ்கு போறது படிக்கிறாங்க வேல பார்க்க போறாங்க பொருளாதார ரீதியாவும் வீட்டுல வந்து என்ன பண்றாங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்றாங்க
ஆமாம்
இம் சமூகத்துலையும் என்ன பண்றாங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்குறாங்க ஏன்னா படிச்சிட்டாங்க படிப்புன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் படிப்பு பிளஸ் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இப்ப படிச்சுட்டு நிறைய பேர்போ பெண்கள் என்ன பண்றாங்க படிச்சுட்டு கூட வீட்ல இருக்காங்க வீட்டு்ல சும்மா இருக்காங்க என்ன அந்த மாதிரி வந்து படிப்பு வந்து அந்த இப்ப அவங்க அவங்களுடைய படிப்பு வந்து வேஸ்ட் ஆயிருது
ஆமா நிறைய பெண்களுக்கு அப்படிதான் இருக்கு
இப்போ எயிட்டி பர்சன்ட் பெண்கள் வந்து படிச்சுட்டு வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகணும் வீட்ல இருக்கக் கூடாது எப்படியுமே இருக்கக் கூடாது வீட்ல இருந்து சும்மா இருக்க கூடாதுன்றதுதான் நெனைப்பு எல்லாருடைய மனசுலயுமே நினைப்பு இருக்கு தான் இப்போ உள்ள பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிறாங்க மித்த எயிட்டி பெர்சன்டேஜ் வெளியே போயிராங்க
வெளியே போயிறாங்க
அப்ப அப்டி வெளிய போறவங்க வந்து பே வெளிய போறவங்களுக்கு தானா மரியாத கெடைக்குது காசு பணோ இருக்குது என்ன ஏதோ ஒண்ணு கத்துக்குறாங் க தெனமு ஒண்ணு கத்துக்குறாங்க என்ன அவுங்க டைம் வேஸ்ட் ஆகல வேஸ்ட் பண்ல அவுங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகல
சேவ் தா அவுங்களுக்கு இது எவ்ளோ முடியுமோ அந்த அளவுக்கு கத்துக்குறாங்க வெளியே போனாதா நாலேஜி வளர முடி அப்டே வீட்டுக்குள்ளே இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டது வெளியேதா கிளம்புறாங்க நாலேஜ் வளர்க்குறக்காண்டி வெளியதா போறாங்க முக்கவாசி என்ன பண்றாங்க வேலைக்கு போவணு வேலைக்கு போனா மட்டு தா நம்ப்ளுக்கு மரியாத கெடைக்கு இந்த சமூகத்துல நம்ம வாழ முடியு இப்ப மரியாதய விடுங்க மரியாதய காட்டிலு நம்ம கைல காசு இருந்தா தா நமக்குன் நம்மளுக்கு ஒரு மரியாத கெடைக்கு இந்த சமூகத்துல மு முன்னேற முடியு ஒருத்தவங்கள வச்சு மட்டு நம்ப ச சம்பாதிக்க இது பண்ண முடியாது இந்த இது ஓட ஏன்னா அந்த அளவுக்கு நம்புளுக்கு மாறிருச்சு முன்ன காலத்துல எல்லா வந்து ஜுவல்ஸ் வெல வந்து கம்மியா இருந்துச்சு இப்ப நம்ம அந்த ஜொல்ஸ ஏதாச்சு பாக்கும் போதே அந்த பெண்கள என்ன எதுக்கு ஓட்றாங்கன்னா இப்ப நம்மளுக் பசங்க இருக்கு நம்மளுக்கு நாலு எடத்துக்கு போனா அந்த ஜொல்ஸ் போட்டு போனாதா ஒரு மதிப்புன் இப்ப புரியுது அப் ப்ப யாருக்குமே அது புரியல அந்த வேல்யூ ஆனா இப்ப அந்த வேல்யூ புரியுது அத பாக்க ஒயந்து போக போக அதோட மதிப்பு வந்து ஒயருது நம்ம அத வாங்கணு பெண்கள் நம்ம ப பசங்களுக்கு நம்ம சேத்து வைக்கணு எது இருக் கோ இல்லயோ நம்ப பசங்களுக்கு சேக்கணு நம்ம பசங்கள முன்னேத்து கொண்டுட்டு வர்னு எல்லாத்துக் நம்ம ஸ்டேஜு முன்னேர ணு அத அத பாக்குறோ நம்ம அதுக்காண்டிதா நம்ம ஓட் றோஅததா அவுங்க பெண்கள் வந்து அது அததா இவ எதிர்பாத்தன் நம்ம பசங்கள நம்மளால படிக்க வைக்க முடியு நம்மளுக்கு எதுவு பண்ண முடியு அந்த இதுக்கு இது பண்றாங்க பெண்கள் ஆண்கள் துணை இல்லாமயு முன்னேர்ற பெண்களு இருக்காங்க
ஒரு ஆணுக்கு கல்வி சொல்லி குடுத்தண்டா
ம்
ஒரு ஆணுக்கு கல்வி க அவ ஒரு ப ஒரு ப பையனுக்கு வந்து நம்ம கல்விய கத்து குடுத்தோன்டா அந்த பையன் வந்து என்ன பண்ணுவியா அவனோட லைஃப் செய்ல அவனோடையேதா பாப்பா ஆனா பொண்ணுக்கு நம்ம கல்வியை கத்து கொடுத்து தொண்டா அவ குடும்பத்துக்கு கேச அந்த கல்வியை எடுத்து குடுக்குறா அவ படிச்சிருக்கனாலதா அந்த குடும்போ நல்லா இருக்கு அந்த படிச்சிருக்கனால அவள அவள் வந்து குடும்பத்த கரெக்டா கொண்டுட்டு போறா படிக்காத நம்ம படிக்காம நம்ம வீட்டில இருக்கிற பொ பெ பெண்கள் வந்து து எப்படி குடும்பம் நடத்துறாங்க அவங்களுக்கு ஈக்குவலா குடும்ப நடத்திட முடியுமா முடியாது என்ன
அதனாலதா இப்ப நெறையா பெண்கள் வீடல இருந்து இப்ப சப்போர்ட் பண்றதுனால படிக்கிறாங்க வெளியே போறாங்க எல்லாம் பண்றாங்க நாங்க இருக்க வில்லேஜ் ஒரு பெண்கள் இப்போ வந்து முன்னாடி ஒரு இது ஓட்டிட்டு போறதுக்கே இங்க பெண்களை வந்து என்ன செய்வாங்க பேசுவாங்க பின்னாடி ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ஒரு பைக் ஓட்டுறானா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க இந்த பாரு பைக் கோட்டிட்
பொ பெண்கள்னாலே வந்து குடும்பத்துக்கு கொபோது கெலும்பன்னு சொல்லிட்டு அந்த காலத்த வந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு கூட அடி ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு கூட வந்து பெண்கள் தான நமக்கு வந்து
பெண்கள் தா முக்கியமா த் இது பண்ண முடியு பெண்கனால மட்டும்தா முன்னேற்ற முடியு அது
மகளாய் சகோதரியாய் மனைவியாயி கடைசில ஆவ இத்தனே இதுல சர்க்கிள் வரா
எத்தனை சற்களையுமே உருவாகற அந்த பெண்களை வந்து மதிக்கணும்னு இப் இப்ப நடக்கறத பார்த்தா நம்மளுக்கு வெளியே போவே பயமா இருக்கு
அந்த காலத்துல வந்து ஆ அந்த காலத்துல வந்து து எதுவுமே கெடையாது இந்த மாரி வந்து பயம் கெடையாது தைரியமா போல ஆனா நம்ம வந்து அமைச்சுட மாட்டோம் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோ ஒழுக்கோ இருந்துச்சு
உள்ளயே விட மாட்டாங்க உம்
மேலும் வெளிய வெளியே வரமாட்டாங்க அப்ப அந்த காலத்துல உள்ளவங்க
வயசுக்கு வந்துட்டா வெளியே போகக் கூடாது வெளிய வயசுக்கு வந்துட்டா பெண்கள் வெளிய போக் கூடாது
ஆறு மணிக்கு மேல பெண்களே வெளிய வரக் கூடாது அந்த காலத்தோட சட்டோ அது இப்போ பன்னண் மணி ஒரு மணியா இருந்தாலு வெளிய அசால்ட்டா போறாங்க இப்டி போறதுனாலதா இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்டி இருக்கு
ம்
இப்ப பெண்கள்னாலே ஒரு சவால் இப்புடின் உட்டா அத நம்ம செஞ்சு காட் டணும்ன்ற ஒரு தைரிய வரு பெண்களுக்கு ஏன எல்லா எடத்துலயுமே இந்த காலத்துல உள்ள பெண்கள் வந்து எல்லா எடத்துலயும் ஆட் ட்டோ ஓட்றதுல இருந்து விஞ்ஞான இங்க இ இதுக் வி விஞ்ஞானத்துக்குப் போற வரை பெண்கள் வந் து வெளிய வந்ட்டாங்க இந்த காலத்துல உள்ள பெண்கள்
ஆனா ஒரு பயோ இருந்துகிட்டு பயத்தோடதா இப்ப வெளியேற வேண்டியதா இருக்கு
பண்றாங்க பச பொண்ணுங்க வந்து பிஸ்னஸ் பண்றாங்க அந்த காலத்துலையு சரி இதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்மே சரி பெண்கள் வந்து அடிமை மைத்தனமாவே நடத்தப்பட்ற நடத்த பட்டிட்டு இருந்துச்சு
நடத்த இப்ப வந்து எல்லாருமே
இப்ப வந்து கராத்தே கத்துக்கிறாங்க பசங்க சிலம்பம் கத்துக்கிறாங்க பசங்க பொம்பளப் பசங்க
ஆமா எல்லாத்துலயுமே இப்ப பெண்களுக்கு உண
நம்மளுடைய நம்மளுடைய பால் பாதுகாப்ப பெற்றோர்கள்ட்ட குடுக்காம நம்ம பாதுகாப்ப நம்மளப் பாதுகாத்துக்கிறோ நம்ம நம்ம நம்மளே
பாதுகாக்கறக்காண்டி அந்த பிள்ளைகள நம்ம வெளியே அனுப்பணும்
என்ன இப்போ எல்லா எடத்துலயும் உ எ ஒ அவுங்கவுங்க ஊர்ல இருந்தே எல்லா எடத்துலயுமே ஃபாரின்ல போய் படிக்கிறேன் அப்பிடின்றாங்க என்ன
இப்ப எல்லா
தன்னம்பிக்கை இருக்குது பெண்களுக்கு வந்து நெற நெறைய தன்னம்பிக்க இருக்குது நல்ல முடிவு எடுக்கக் கூடிய இது வருது குடும்பத்தோட பொருளாதாரத்த உயர்த்தணுங்கிற ஆர்வம் வருது ஏன்னா அடுத்த பொம் அடுத்த பெண்களும் அடுத்த தலைமுறையும் எனய நம்மள மாரி வரணும்ன்றது அந்த பொ பெண்களுக்கு இருக் கு சரியா அ பெண்கள் வந்து மருத்துவராயிட்டாக ஆசிரியர் ஆயிட்டாக நீதிபதி காவல்துறை பொறியாளர் விஞ்ஞானி தொழிலதிபர் எல்லா இடத்துலயே பெண்கள் மேடேல கூட பேசுறது மேடேல பேசுறது கூட
முன்னாடி உம் ஏன்னா பெண்கள் அந்த காலத்துல வவ ஆமா அந்த அளவுக்கு உட மாட்டாங்க பெண்கள வெளிய வி விட மாட்டாங்க வீட்டுக்குள்ள தான் வச்சிரு பாங்க பெண்கள முன்னேறதுக்கு எவ்ளவோ இது இருக்கு இப்ப பெண்களுக்குதான் இப்ப அதிகமா இது வந்திருக்கு
உஹும்
தாண்டி வழி வந்திருக்கு
கல்பனா சாவ்ளா சிந்து சிந்து வந்து விளையாட் டு துறையில கல்பனா சாவ்லா விண்வெளி இந்திரா நூரி வந்து உல ஹலாவிய வான் வணிக துறையில் முன்னுதார னமாக விளங்கினார்
ஓ ஆமா பீ டி உசா பீ டி உஷா அஹ் இது
பெண்கள் வந்து நெறைய அடுத்த பெண்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிக்கிற விதமா வந்து பெண்கள் வந்து என்ன பண்றாங்க வளந்து போயிட்டே இருக்காக
ஆமா
இப்போல்லா பொம்பள பொ பெண்களுக்கு வந்து சம உரிமை பாதுகாப்பு மரியாதை சுதந்திரம் கிடைப்பது எல்லாமே பொ பெண்களுக்கு எடுத்தது இப்போ உள்ள அது பெண்கள் து
அப்போ உள்ள பெண்களுக்கு கெடைக்கல வாய்ப்பு
சில சண்ட போட்டாலு சரி ஒரு எடத்துல வந்து கருத்து சொல்றதுக்குப் பெண்களுக்கு இப்ப உள்ள இது வந்து சுதந்திரோ குடுத்துறுக்காக ம் சில பேரு வீட்ல வறுமைக்கா வறுமை வறுமை எப்புடியாருந்தாலு சரி இப்ப உள்ள இதுல வறுமை எப்புடியாருந்தாலு சரி அரசாங்கோ எல்லா சேந்து அந்த ப பொண்ண வெளிய கொன்ட்டு வரணு அப்படின்ட்டுனு படிக்க வெச்சுர்றாங்க எப்படியோ படிக்க வெ
ஆமா பெண்கள மட்டும் பெண்கள் பிள்ளையல மட்டு பெண்கள படிக்க வெச்சிருங்க கொழந்தய பெண் கொழந்தகல மெய்னா படிக்க வைங்க அதது இப்போ உள்ள இத சொல்றாங்க எப்படியோ நீங்க படிக்க வெச்சுட்டீங்கனா போது இப்ப உள்ள ஜென்ரேஷன் ஆம்புலப் புள்ளளுஞ் செரி பொம்பள புள்ளளுஞ் செரி இப்ப படிச்சா மட்டு மட்டு்ந்தா அடுத்த இது அவுங்க இது தலைமுறையலப்
பெண் முன்னேற்றம் என்பது ஒரு குடும்பத் தின் வெ வெற்றி மட்டுமல்லையா ஒரு நாட்டோடய வெற்றியுமா
ஆமா
சரியா அதனால வந்து நாம பொம்பள பசங்களா இருந்தாலு சரி ஆம்பள பசங்களா இருந்தாலு சரி படிக்க வெச்சிரனு எப்படியோ படிப்புதா அதுகளுக்கு கை குடுக்
கை குடுக்கு நாளைக்கி நம்ம இது காசு பணோ சேத்துக்க வெக்கலனாலு சரி
பொம்பள பிள்ளைகள வந்து மதிக்க சொல்லி் குடுக்கனு பொம்பள பிள்ளைகளா இருந்தா பெரியவங்கங்கள மதிக்கணுனு சொல்லி வளக்